ஹலோ ஆ ப்ரோ கேக்குதா
கேக்குதுங்க நா பேசுறது உங்களுக்கு கேக்குது இல்லைங்களா
ப்ரோ எப்படி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கங்க நீங்க எப்படி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கன் ப்ரோ சாப்பட்டாச்சா
சாப்பிட்டாச்சுங்க நம்ம த தலைப்புக்குள்ள போகலாங்களா நேரடியா
ஆ ஓகே ப்ரோ போ
ஆக்சுவலா நா என்ன தலைப்பு உங்களுக்கு சொல்ல விரும்புறேன்னா இன்றைய மருத்துவமனைகள் அதாவது இந்த ஹாஸ்பிட்டல்ஸலா இருக்கு இல்லைங்களா அவங்களா வந்து லாபம் நோக்கத்தோடு செயல்படுறாங்கல இல்ல வந்து சேவைமனப்பான்மை யோட செயல்ப றாங்களா அப்படின்ற மாரி எனக்கு
உம்
தலைப்பு சொல்லலாம்னு சொல்லிட்டு ஒரு
இப்பலாம் எங்க ப்ரோ உம்
என்ன ஆக்சுவலா வந்து நம்ம லாபம் அதாவது காசு நம்ம கொடுத்துட்டுறோ காசு கொடுத்ததுக்கப்புறமும் வந்து அவங்க எப்படி நம்மள வந்து ஆண்டில் பண்ணுறாங்க ஆ சேவைக்கு உண்டான அதுக்கு உண்டான காசு நம்ம கொடுத்துறோம் இருந்தாலும் வந்து அந்த சேவை நமக்கு கிடைக்குதா அப்படிங்கிற மாதிரி பேசலாங்க
உம் ஓகே ப்ரோ
நா இது எதுக்காக வந்து இது இந்த ச சேவை இருக்குதா இல்லையன்னனு சொல்லிட்டு கேட்குறே அப்படின்னா குறிப்பாக இந்த நர்ஸுங்க ஆக்சுவலாக பாதிங்கனா நீங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எடுத்துட்டாலும் சரி நீங்க பிரவேஹாஸ்பல் எடுத்துட்டாலும் சரி நீங்க அங்க போனீங்க அப்படின்னா நர்ஸு சொல்லி செய்யுற சில வேலைகளாக இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு பேட்டியன்ட் மூவ் பண்ணுறது ஸ்ட்ரக்சர் தள்ளறது அப்புறமேட்டு வந்துட்டு பெட்டு பெட் மாத்தறது அ பெட் ஷீட் மாத்தறது அப்புற மேட் வந்து அந்த யூரின் பேட்ல அந்த பெட் பேன் இருக்குங்களா பெட் பேன் இருக்கிற அப்புறமேட்டது யூரின் பேக்கு டிஸ்போஸ் பண்ணுறது இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள்லா இருக்கு இல்லைங்களா ஆக்சுவலாக வந்து நர்ஸுங்க தா அது செய்யணும் இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஆட்டன்டர் ஒருதர் போட சொல்லுவாங ஆ அட்டென்ட்டர் தா அவங்க வேல வாங்க இத கொண்டு போய் உதிட்டு வங்க இத கொண்டு போய் இத போய் மெடிக்கல் வாங்கிட்டு வாங்க அப்படி வாங்க ஆக்சுவலா இதுல நர்ஸுங்க செய்யற வேல ஆக்சுவலா பார்த்தா அது இத நம்ம தலை ல வந்து அத கட்டிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க ரொம்பவும் ரிலாக்ஸ்டா இருப்பாங்க ஆக்சுவலா அது அப்படி இருக்க கூடது அப்படிங்கிறது என்னன்ன அசுன்னா அந்த வேல செய்கிறங்க அதுக்கு தா அவங்க டிரெயின்நே பண்றாங்க எப்படி வந்து ஒரு பெட்பன் வைக்கணும் எப்படி வந்து யூரின் டிஸ்போஸ் பண்ணு எப்படி வந்து இதெல்லா வந்து அவங்கள தா சொல்லி தராங்க பட் நம்ம வந்து அந்த வேல வாங் றப்ப வந்து நம்ம அதுக்குண்டான காசு கட்டிற்றோ அதாது ஒரு பெட் சார்ஜ் அன்னா அந்த நர்ஸுங்கு சேத்துதா அந்த பெட் சார்ஜு அதுக்கான காசு நம்ப குடுக்குறோ இருந்தாலும் வந்து நம்மள வந்து வேல வாங்குவாங்கன்றப்போ வந்து ஒரு ரொம்ப வருத்தமா இருக்குது என்ன ஒரு வெடி என்னனா ஒரு லேடி பெசன்ட் போட்டாங்கன லேடி அட்டன்டர் தான் வேணும் அப்டிம்பாங்க
ம் ம்
அது அவங்களுக்கு கூச்சமாருக்கங்களாம் சப்போஸ் எக்ஸாமின் பண்ணுறப்போ வந்துட்டு நம்ம துணியை தூக்குனாங்குன்னா அவங்களுக்கு கூச்சமா இருக்கான் இவங்கள துணிய தூக்கறதுக்கு அப்டின் இதெல்லாம் பாக்குறப்ப என்னா னா என்னடா அது காசும் கொடுத்துறோம் சரிதன்னா அதுக்குண்டான இதுல செய்கிறோம் நம்ம பேஷண்டாவும் இருக்கிறோம் இந்த வேலைய வந்து நம்மகிட்டயே வாங்கறாங்களே சரிதானா அப்படின்ற மாரி என்னுடைய
ஆஹ் நீங் சொன்னது ஆமா ஃப்ரோ இது மாரிதான் நிறைய எடத் த நடக்குது இப்ப எனக்கு வந்து நான் அந்தளவுக் ஹாஸ்பெடல் போய் பழக்க இல்ல ஆனா வந்து நான் சம்டைம் பாத்திருக்கேன் இப்ப கூட இருக்கவுக வந்து ஹெல்ப்புக்காக கூட இருப்பாங்க ஆனா மோஸ் அவங்க தூக்குறதா இருந்தாலும் சரி இல்ல வந்து இல்ல ரெஸ்ட்ரும் இந்த மாரி கூட்டுன்னு போறதாந்தாலும் சரி இவங்களே தா பன்னுவாங்க தா ஜஸ்ட்டு வந்து டாக்டர் வந்து பாப்பாங்க பாத்துட்டு எ ப்டி இருக்குன்னு சொல்லுவாங்க அவ்ளோதான் மத்தபடி எல்லா வேலையுமே வந்து கூட இருக்கவங்கத பாப்பாங்க இது இது நீங்க சொன்னதா நா ஒத்துப்பே அதே மாரி பாத்தீங்கன்னா வந்து இப்ப நம்ம ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போறோம் அப்டின் பாத்தீங்கன்னா ஹம் ஃபுல்லா வந்து இப்ப நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிடலயே எடுத்துக்கிறேன் பாத்தீங்களா நா கவுர்மெண்ட் ஹாஸ்பிடல்ல அவுங்களுக்குன்ன இப்பனா பிரவேட் ஹாஸ்பி ட்லதாண்டி கவர்மெண்ட் ஹால் இருக்கவளுக்கு சேரி ரொம்போ அதிகோம் ஆனா வந்து து வந்து மக்களுக்கா கதான் அது குடுக்குறாங்க ஆனா நான் எனக்கே ஒரு டைம் எனக்கு வந்து ஃபீவரு எனக்கு ரொம்ப ஒருவார மா ஃபீவரடிச்சது என்னடா உப்ஃபீவரடிக்கிதே அப்டி சொல்லிட்டு சரியாயிடு சரி விட்டா அப்புறோ ஃபீ சரியவேல்ல அது கட்டு நான் ஹாஸ்பிட்டல் போனேன் அங்க போய் பார்த்தே ஒன்னும் இல்ல சும்மா நார்மல் ஃபீவர் தான் எனக்கு ஊசி கூட போடல ப்ரோ ஒண்ணுமே போடல ஜஸ்ட் டேப்லட் மட்டும் குடுத்து அனுப்பிட்டாங்க அதுக்கப்புறமும் எனக்கு சரிஆவல திரும்பவும் எனக்கு வந்து ஜொரோ ரொம்ப ஃபீவர் அதிகமா தான் சி என்னால சாப்பிட முடியல எந்த வேலயு பண்ண முடியல எப்டி அதனால அப்புறமேட்டு நான் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போன அங்க போயிட்டு பிளட் டெஸ்ட் எட்தாங்க ஆனா பிளட் டெஸ்ட்டுக்கே வந்து தௌசண்ட்ருபி கிட்ட அந்த மேரி வாங்கிட்டாங்க
உம்
ஆனா எடுத்துட்டு அப்புறோ ரிசல்ட் வந்து பாதே எனக்கு டைப்பாயிடு
உம் உம்
அப்ப பாருங்களா இப்ப வந்து ஆஹ் எனக்கு அந்த அளவுக்கு இப்ப சப்போஸ் ஹாஸ்பிட்டலே போல்னா எனக்கு சீரியஸ் ஆயிருக்கும் அப்ப வந்து ஜஸ்ட்டு அவுங்க வந்து சும்மா உக்காந்துட்டே சும்மா எல்லாருக்கும் வந்து இத சத் து மாத்திரய மட்டு குடுத்துட்டு அத மட்டும் தா பண்றாங்க வேற ஒண்ணுமே இல்ல இதுவே கவுர்மெண்ட் ஹாஸ்பில்தா இப்டி இருக்குன்னு பாத்தீன்னா பிரவேட் ஹாஸ்பில் அதுக்கு மேல நிறைய இடத்துல அப்டிதான் பண்றாங்க காசு வாங்குறாங்களே தவிர அதுக்கேத்த மாதிரி இப்ப நம்பளுக்கு எத் னா ஆச்சுனா கூட அதுக்கேத்த மாரி ட்ரீட்மெண்ட் பண்றாங்களோ இல்லையோ உனா நல்ல காசுவாங்கராங்க இதுக்கு இவ்ளோ கட்டுங்க இதுக்கு இவ்ளோ கட்டுங்க அது பண்ணுங்க இது பண்ணுங்க நம்பளே வேலை வாங்கி ட்டு நம்ப அந்த அளவுக்கு ட்ரீட்மெண்டும் பண்ணாம காசையும் வாங்கிட்டு இப்போ ஒரு ரெண்டு நாள்ல சரி பண்ற ஒரு காயத்தை கூட அங்க ஒன் வீக் வந்து ஸ்டே பண்ற மாறி இருக் வச்சிருவாங்க
கண்டிப்பா இது வந்து பிரவேட் ஹாஸ்பல்லயே அதான் பண்ணுவாங்க அந்த கவுர்மெண்ட் ஹாஸ் கிளப்பி விட்டுருவங்க எப்பேர்பட்ட பிரச்சனைய இருந்தாலு நீ முதல்ல கிளம்பு அப்படின்ற மாரி வந்து கெளப்பி உட்டுருவாங்க அஹ் இதுல இன்னோன்னு இதுல என்ன ஒண்ணுன்னா நீங்க சொல்றத வச்சு நானு ஒன்னு சொல்றேன் ஆக்சுவல் டைப்பாயிடு ஃபீவருக்கு வந்துட்டு ஊசி எல்லாம் போட மாட்டாங்க அது வந்து உணவு து நம்ம சாப்ரோ இல்லிங்களா சப்போஸ்
இல்ல ப்ரோ இல்ல இல்ல நா வந் து எனக்கு அவ்ங்க சொன்னதுக்கப்பறோ என்ன வந்து மூணு ஊசி போட சொன்னாங்க அது இங் க வந்து நீங்க போட்டுக் லா ஆனா நீங்க பக்கத்துல இருக்க கவர்மெண்ட் ஹாஸ்பிடல்ல டெய்லி மூ மூண் நாளைக்கு தொடர்ந்து போயிட்டு
ம்
போய்டட்டு அங்க ஒ ஒரு ஊசி இருக்கு அந்த ஊசிய எழுதி குடுத்தாங்க இந்த ஊசி தா போடணு அப்டின் சொல்லிட்டு அவ்ங்க ஆ போயிட்டு இது பண்ணதுக்கு அவ்ங்க வந்து மெடிக்கல்ல இத வாய்ன்ட்வாங்க ஹாஸ்பிட்டல்ல இல்லன்டாங்க மெடிக்கல்ல வாய்ன்டு வந்து நா அதுக்கப்பற டெய் லி த்ரீ டேஸ்க்கு தொடர்ந்து போயிட்டு நானு அந்த ஊசி போட்டு வந்தே எனக்கு அதுக்கப்ற றந்தா ஓரளவுக்கு கியூர் ஆச்சு அது வந்து பியூர் வாட்டர்னால வருது தா அந்த டைப்பாய்டு
அது பியூர் வாட்டர்னால வருது ஒருத்தருட்ருக்கிற டைஃபாய்டு ஒருத்தருக்கிறப்போ வந்து உணவு மூலியமா பரவு உணவு நம்முடைய தண்ணி மூலியமா பரவு ஒருத்தர் வந்து யார் னா வந்து இரும்முறாங்களோ இல்ல ஒரு டைபாய்ட் இருக்குறவ்ங்க வந்து இரும்முனாலோ அந்த உணவ வந்து நம்ப பட்றப்போ வந்து அந்த முட்டைகள் வந்து நம்ம வயித்துக்குள்ள போயிட்டு ஒரு உபாதை உண்டு பண்றது ஆக்சுவ்லா ஹல்தியான பாடியா இருந்தா நீங்க எதுமேதா சிம்டம்ஸுக்கு மட்டு மருந்து சாப் டா போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இந்த ஆ பேரசிட்டமல் மட்டுமே சாப்டுவாங்க ஒனக்கு அதுல என்ன பிரச்சன அப்டின் கா காரணம் விட்டு விட்டு அடிக்கு ஆ நாலு மணி நேர நல்லா இருக்க மாரி இருக்கு திடீர்னு காச்சல் அடிக் க்கு அந்த ஒரு டூ ஹவர்ஸுக்கு ஃபுல்லா காச்சல்ருக்கு அம்ட்டு அமேதியா இருக்கு இப்டி விட்டு விட்டு அடிக்கு சிம்டம்ஸுக்கு மட்டுந்தா அது ஒரு பதிலே தவர அந்த அதுவே வந்து ஒரு ஒன் வீக்ல செரியா போகு செரி ஓகே அது இப்போ பிரச்சன இல்ல என்னென்னா ஸோ இந்த மாரி வந்து ட்டு ம் ஹாஸ்பிட்டல்ல போறப் ப வந்துட்டு அதுக்குண்டான நீங்க சொல்ற மாரிதா காசே வாங்கிக்கிறாங்க அது இப்ப நீங்க இன்னொன் சொன்னீங்க அம் டெஸ்ட்டு எடுக்குறாங்க அத வந்து செரியா சொல்லலனா அட்லீஸ்ட்டு ஒனக்கு இந்த பிரச்சன இது இத்தன் நாள் இருக்கு நீங்க வந்து அத தாங்கிக்கணு அப்டின் சொல்ட்டு ஒரு ஒ ஒரு தெளிவுபடுத்துனா தானே கூட நம்ப ஓரளவு வந்து செரி ஓகே ஒரு வார வந்து நமக்கு காச்சல் அடிக்குமா நம்ம இருந்துக்குவோ அப்பிடிங்குற ஒரு உழைப்பு தெரியு கூட நம்ம சொல்றதில்ல என்ன அவ்ங்க என்ன சொல்லுவாங்க ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போனா இந் த பிரச்சன இருக்குது ஒரு மா இந்தா எ நோயினா இந் இத்தன நோய் இருக்குன் போக இப்ப கொரோனா தாக்குது அப்டின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து அ இத்தன நாளு இருக் குங்க நீங்க எ பிட்வின்ல வந்து நீங்க அந்த சிம்டம்ஸ்லா செக் பண்ணிக்கணு அப்டின் சொல்ட்டு தெளிவா சொல்றது ஆரு ஆருங் கெடையாது போறாங்க பாக்றாங்க பிரிஸ்கிரிப்ஷனல் தெரியிதான் டாட் டாட் டாட்ன்னு கிறுக்குறாங்க கிறிக்கிட்டு எல்லாருக்கு ஒரே மாரி மெடிசன் தா அத நீங்க வந்து திடீர்னு மூண் நாள் கழிச்சு திரும்பி வாங்க அப்டின்றாங்க என்னென்னா இது இது வந்து மூணு நாள்ல அது வந்து அ ரெடி ஆய்ருச்சு அப்டின்னா நீங்க வந்து போங்க உங்களுடைய லக்கு ரெடி ஆகலன்னா நீங்க திருப்பி போய் பாத்தினா அடுத்த டெஸ்ட் டெஸ்ட்டு குடுப்பாங்க என்னன்னா
ம்
அதாவ்து ஏனா டாக்ட்ரு வந்து சொல்லா அதாவ்து எனக்கு அ உங்களுக்கு இந்த மாரியான டயக்னஸ்லா பண்ண வேண்டியது இருக்குது அ கொ சத்த வருது உங்க ஹெட் ஃபோன் வந்து அசைக்கிறீங்கன் நெனைக்கிறே ஆ ஓகே இப்போ ஆ இப்போ ஓகேதா இப்ப அவ்ங்க வந்து இந்த மாரியான ஒரு ம் புரிதல் வந்து டாக்ட்ருங்க வந்து பேஷண்ட் ஸுக்கு குடுக்கணு அங்க இந்த மாரி பிரச்சன இருக்கிறவ்ங்களுக்கு இது வந்து இத்தன நாள் இப்டிதா இருக்கு நீங் க அட்ஜஸ் பண்ணிக்கணு பிளஸ் வந்து இந்த மாரியான வழிமுறைகள்லா பண்ணோ இதுனால வந்துச்சு இது இப்டி இருக்கு இனிமேல் இப்டி நடக் கு அப்டின் சொல்ட்டு வந்து ஒரு மூ மூணு விதமான ஒரு மூணு காலத்துக்மே உண்டான ஒரு அம் விளக்க குடுக்கணு ஆனா எந்த ஒரு டாக்ட்ருமே அத செ ய்ய கெடையாது என்னமோ ஒன்னு திருப்பி நீங்க வந்து கேள்விப்பட்டு கேட்டுப்பாருங்களே இந்த மாத்தர எதுக்கு குடுக்குறீங்க மட்டு கேட்டு பாருங்களே இந்த ப்ளூ கலர்ல மாத்தற எதுக்குங்க அப்டினு மட்டு கேட்டு பாருங்களே ஏ தின்றத்த குடுக்கற்த்த எழுதி குடுக்கிறது திங்க மாட்டீங்களாங்க நீங்க காரண சொன்னாதா திம்பீங்களாங்க ங்க அப்டின்பாங்க என்ன எப்டி இருக்காங்கனே தெரியமாட் எனக்கு இந்த மாரி அனுபவோ இருக்குங்களா அத வச்சி நீங்க போய் மருந்து இது எதுக்குன் சொல்லி கேட்டா அப்டின்னா அ எரிஞ்சி விழுந்த டாக்டர்லா இருக்காங்க எங்ககிட்ட ஏ கொ சாப்ட சொன்னா காரணோ தெரிஞ்சாதா ஸ் சாப்டுவீங்களா அப்டின்ற மாரிலா வந்து கேட்ட ஆள்ளா உண்டு
ம் அப்டியெல்லா இல்ல அப்டிலா எனக்கு எந்த அனுபவோ இல்ல ஆனா வந்து நாப் போய் சொல் இதுவே எனக்கு வந்து அடிபட்டுச்சின்னு ஒரு தடவ காமிச்ச அத மேரி வலிச்சி வலிக்குது டாக்டர் அப்டிதா நா சொன்ன அவங்க நர்ஸ் ஸே அவுங்களே சொன்னாங்க இப்டி இருக்க அப்டி இருக்கு கேட்டாங்க ஆமா அப்டின்ன அதெல்லா ஒரு சின்ன அதல ஒரு விஷயோ இல்ல அதுவே சரியாயிடு அப்டின்ட்டு அது வந்து நம்ப வந்து உள்ள எது ன்னா இருக்குமோ அப்டினு நம்ம பயந்து கேபோ அவுங்க வந்து என்ன சொல்லுவாங்க என் லைட்டா கைய மட்டுதா எடுத்து பாப்பாங் நா ஒண்ணுமே சொல்லல போன இந்த மேரி இருக்கு சொன்னாங்க அப்புறமேட்டு பெயின்காக ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு அப்புறமேட்டு கொஞ்ச நேரதா எனக்கு வந்து வீங்கிட்ச்சி கை ஒன் வீக் க என்ன‌ வீங்கியேதா இருந்தது கீழ உந்து அது வீக்க போ சரியாவே இல்ல கைய அந்த மேரி அசைக்கவே முடில ஒன் வீக்கிட்ட அப்டியேதா இருந்த ஆனா அவுங்க வந்து என்ன சொன்னாங்க டேப்லெட் எடுத்து கூட ஆயின்மெண்ட் குடுத்துட்டு அவ்ளோதா அதுக்கு அப்றம் பேமெண்ட்டு வந்து இவ்ளோத்துக்கு கட்டுங்க அப்டி சொல்ட்டு டேப்லெட் வாங்கிட்டு நா வன்ட அவ்ளோதா ம் ஞாயர் மட்டு கொஞ்சோ அ அப்ளே பண்ண ஆனா திரும்ப ஒன் வீக்கு இருக்கு வந்து அ இது சரியாள்ள அதுக்கப்புறோ அதுவே தானா சரியாயிச்சி
அ இப்ப இப்டியெல்ல இன்னு கொஞ்ச ஒன்னு இருந்த இவங்கல்லா படிச்சவங்க ஆக்சுவலா டாக் டர் நர்ஸ்சு இவங்கல்லா வந்து படிச்சவங்க அதுக்கின்னே படிக் க்குராங்க இது இப்டிதா இருக்குன் சொல்ட்டு உளவியல் ரீதியாவு அவுங்களுக் தெரியு ஒரு ஒ பேஷன் நோயாளி வந்து எந்த மாரியான வந்து கொ கொழப்பத்துல இருப்பாருன்னு அவுங்க நல்லா தெரியு அது அவுங்க பட் டிச்சிருக்காங்க இப்டிதா வருவாங்க
ம் செரி ப்ரோ நெக்ஸ்ட்டு கால்ல பாக்கலா
கண்டிப்பாங்க டைம் முடிஞ்சிர்ச்சி நா அத கவனிக்கல மன்னிக்கோ ம் ஓகே நன்றிங்க